சுகம் சுகம் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே சாப்ட்டாச்சா
நா சாப்ட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா என்ன உணவு
சாப் உணவு இன்னு சாப்பிடல உணவு பாத்தீங்கன்னா ஆ சந்தை சந்தை பண்ணியிருக்காங்க நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க என்ன என்ன உணவு சாப்ட்டீங்க
நா வந்து தோச சாப்ட்டே தோசன்னு போது தோச பொடி ஆ சொல்லவே வேண்டா தோசயே ஊத்தி பொடி போட்டு நல்லெண்ண ஊத்தி சாப்படுறதா இருந்தா சுவையே தனியா இருக்கு நம்ம தனியா வந்து தோச பொடிய வச்சு சாப்பிடுவோ சில டை சில நேரோ என்ன பண்ணுவோன்னா நம்ம தோச மேல பொடி போட்டு அப்டி முருகெல்லா எடுத்து சாப்பிடும் போது அதோட சுவை வந்து தனி சுவையா இருக்கு
ஆமா அருமையை அருமையா இருக்கு நீங்க சொல்றப்பவே வந்து வாய் ஊருது அந்த அளவுக்கு க்கு அருமையா இருக்கு நாங்க பாத்தீங்கன்னா சந்தகை சந்தகைன்றது பாதீங்கன்னா நம்ப ஊர் நம்ப ஊர் வளக்க படி அத வந்து ஒரு இடியாப்ப குளியில வந்து போட்டு ய செ புழிஞ்சு எடுப்பாங்க அத வந்து என்ன பண்ணுவோன்னா இந்த வெங்காயோ தக்காளி பச்ச மொளகா லெமன் அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா உப்பு ஆ போட்டு நல்லா பொரட்டி எடுத்துட்டு அதுக்கப்பறோ இந்த சந்தகையையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து தாளு ச்சு குடுப்பாங்க எனக்கு அதுல வந்து சில பேர் வந்து தேங்காபால் ஊற்றி ஆ சக்கர போட்டு சாப்டுவாங்க ஆனா எனக்கு வந்து இந்த தாளிச்சி சாப்பிடுறது ரொம்ப புடிக்கும் இனிப்பு பிடிக்காதனால நா அப்டி சாப்டுவே நீங்க இந்த மாரி சாப்ட்ருக்கீங்களா
ஆ நா சந்தகை வந்து சாப்ட்டுருக்கே சந்தையை வந்து ஆனா இடியாப்பத்தோட நீங்க சொன்ன மாரி தா இடியாப்பத்தோட அடுத்த ஒரு வேறுபாடா வேறுபாடு உள்ள ஒரு இதுதா சந்தகை எனக்கு சந்தேகந்து நா வந்து வேற ஊர் ஊருக்கு போய் இந்த மாரி சாப்பிட்டு இருக்கே எங்க ஊர்ல அப்டின்னும்போது இடியாப்பத்தயே இந்த மாரி பண்ணுவோ மே இப்போ நீங்க சொன்னீங்களா ஆ லெமன் எல்லாம் போட்டு தாளிச்சு அந்த ஒரு இடியாப்ப ப்ப வந்து ஒரு நல்லா இருக்கும் அதே மாரி தேங்கா பால் ஊத்தி ஆ சக்கர போட்டு தேங்கால்லாம் ட்டு சில சாப்டுவாங்க இனிப்பு சாப் ப்புறவங்களுக்கு அது புடிக்கும் எனக்கு இனிப்ப ரொம்ப நீங்க சொல்ற மாரி ரொம்பல்லா வந்து அபிப்பிராயம் இருக்காது அதே மாரி எனக்கு வந்து புளியோதர அந்த ஸ் ஆ இடியாப்பத்திலயே என்னன்னா நம்ம புளி ஆ புளி காய்ச்சல்ல புளியோதரைக்கு நம்ம பண்ண வந்து அந்த தொக்கு மாரி இருக்குன்னா அத போட்டு அத வந்து பண்ணம் போது அது இன்னும் நல்லா இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு இதுக்கு வந்து என்னா சாத்துக்கு போல இடியாப்பும் போடுறோ நல்லா வந்து நம்ம பச்சு அதுவுமே வந்து இதெல்லா வந்து காலையில பண்ற இதுக்கு வந்து காலையில இத மாரி சாப்பில்லாம் ஏன்னா இப்போல்லாம் வந்து மாறிடுச்சு கடையிலல்லா வந்து கொத்து இடியாப்போ அந்த மாரி ஆனா இதுங்கிறது எப்பவுமே நம்ம ஊர்ல பழமையா பண்ணிட்டு இருக்கனால இந்த மாரி இதெல்லா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குன்னு சொல்லலா நீங்க சாப் ப்ட்ருக்கீங்களா இந்த நா சொன்ன இது ஆ கண்டிப்பா சாப்ட்டுருக்கே
பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி போஸ்ட் பாத்தீங்களா அந்த டைம்ல எல்லாம் நாங்க வந்து என்ன பண்ணுவோன்னா ஆ மாடில மொட்ட மாடில போய் உக்காந்து நிலாசோர் சாப் ட்டோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா கலவை சாதம் செய்து செஞ்சு எடுத்துட்டு போய் சாப்பிடுவோ கலவை சாதம்னா இரண்டு ஐ மீன் ஆ மூன்று ஐந்து அந்த மாதிரி வந்து கலவை சாதம் செஞ்சு எடுத்துட்டு போய் சாப்டுவோ அதுல வந்து புளிசாதம் வந்து எப்பவுமே வந்து அதுல கண்டிப்பா அமையறது சொல்லுவே புளிசாதன் எனக்கு ரொம்ப ரொம்ப புடிக்குன்றத விட உயிர்ன்னு சொ சொல்லுவே எங்கயா து கோவில் போயிட்டா கூட அந்த புளிசாதத்த வாங்கி சாப்பறத்துக்குன்னே கோவில் போவேனா பாத்துக்கோங்க அந்த மாதிரி வந்து புளிசாதத்து மேல எனக்கு அவ்ளோ கூடிய அந்த புளி சாதத்து மேல அவ்ளோ வந்து வந்து ஒரு ஆர்வோனே செல்லலா அந்த அளவு புளிசாதோ அவ்ளோ புடிக்கோ நீங்க வேற என்னலா விரும்பி சாப்டுவீங்க
ஏன்னா ஆ எனக்கு வேற வந்து நீங்க சொல்ற மாரி புளி சாதோ புடிக்கும் அதேமாரி கோவில்ல வந்து அப்டினா வந்து கோவில் தயிர் சாதம் புடிக்கு எனக் வீட்டுலங்குறது தயிர் சாதம் புடிக் க்காது கோவில் தயிர் சாதம் கோவில்ல போட்ற பிரசாதம் எல்லமே ரெம்பா நல்ல இருக்கு அது என்னன் தெரியது கோவில்ல அந்த தயிர் சாதன்மோது நா ம் நா வந்து வீட்ல வந்து தயிர் சாதங்கத விரும்பி சாப்ட மாட்ட கோயின் மோது அதுல சில நேரத்லுல வந்து அ கேரட் நறுக்கி போடுவாங்க இஞ்சி நல்ல தாளிச்சி குடுப்பாங்க அது வந்து சுவையே ஒரு மாரி தனி சுவையா இருக் போது வந்து என்னனா கொஞ்சோ ஒரு ஒர் மண்நேரம் இரண்டு மண் நேரத்துக்கு முன்னாடியே செஞ்சி வச்சிருக்கங்க அப்டிங்ம்மோது சாப்புடதுக்கு எனக்கு ரொம்ப புடிக்கு சொல்லலா அதே மாரி கோயில்ல போட்ற பிரசாதத்துல ஒரு தனி சுவை இருக்கு ஒரு லெமன் சாதம் குடுக்குறனலு செரி புளி சாதம்னாலு செரி அதல வேர்கடல நறைய போடுவாங்க அந்த வேர்கட்ல ஒவ்வொரு வாயில கடல பருப்பு போடுவாங்க அது ஒவ்வெரு வாயிலயு சாப்டம்மோது அட அதேட சுவை வந்து சொல்லவே முடியது அதே மாரி நல்ல வந்து அவுங்க என்னன்னா அது அது உண்மலே சாமிக்கு வக்கம்மோது அதோட சுவை இன்னு நல்லாருக்கு நல்லெண்ணலா ஊத்தி பண்ணுவாங்க அதே மாறி வீட்ல பண்ணலுமே அங்க பண்றன் மோது ஒரு மனசார பண்றாங்கன் மோது இன்னு நல்லாருக்குன் சொல்லா உங்களுக்கு என்ன புடிக்கு கோவில் பிரசாதத்துல
கோவில் பிரசாத்துல பொதுவாவே எனக்கு புளியேதரை தவர நா எதையுமே விரும்பி சாப்ட மாட்ட எனா இனிப்பு நா அதிகமா சாப் ட மாட்டன்றனால நா வந்து பொங்கல் அந்த மாரி விரும்பி மாட் ட வெண் பொங்கல் பாத்திங்கன்னா சில எடத்துல நல்லருக்கு சில எடத்துல ஒரு மாரி களி மாரி இருக்கு அதனால அதுவே ஒ நல்லா இருந்தா மட்டு அப்பப்ப சாப்றது அதுக்கப்பறே பாத்திங்கனா தயிர் சாதோ நீங்க சென்னமாரி எந்த எடத்லிம் தயிர் சாதோ நா இது வரைக்கு நல்லா சாப்டது கடையது எங்கியுமே பாத்திங்கனா ஒன்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்னு சூடா தயிர் சாதத்த வந்து பரிமாறுவாங் க அப்டி இல்லனா வந்து பாலு அ தயிரு தயிர் சாத்ததுல தயிர விட வால் வந்து அதிகமா இருக்குறமாறி இருக்கு டேஸ்ட் இருக்காது உப்பு இருக்காதுல புரியது என்னன்னா வந்து நம்ப கடவுளுக்கு இப்ப வந்து ஆ ஆ உப்பு இதல்லா பாக்கமதா சாப்பாடு செய்வாங்க இருந்தாலு அதல்லா வந்து பாக்கம செஞ்சாலு வந்து அத பாக்கம செய்றனால நம்ம சாப்பாடு உள்ள எறங்காத மாரி ஒரு உணர்வு இருக்கு அதானல வந்து மே எப்பேமே வந்து பொதுவாவே வந்து புளிசாத் த்துமேல இருக்குறது மட் ஆ ஆர்வமே வேற எதுலியுமே கோவில் பிரசாத்துல வந்து ஆர்வோ கடையது நீங்க வீட்டு உணவுல வந்
எனக்கு வந்து இதே இதுன்னா சக்கர பொங்கல் வந்து
ஆ நீங்க அதுதா நீங்க வீட்டுக்குள்ள உள்ள நீங்க பண்ணுவி நீங்க பண்ணுவிங்க பாத்திங்களா அந்த வெள்ள ஆ மிது ஆம் மேகி மே இது ஒரு உணவு பண்ணுவே சொன்னிங்கல்ல அந்த உணவு பத்தி நீங்க சொல்லுங்க
ஆ எனக்கு வீட்ல நா பன்ற ஆமா சாரியா சொன்னிங்க எனக் தோங் கா பால் சாதோன்னா ரெம்பா புடிக்குன் சொல்லா எனா தோங்க பால் சாதோ என்ன இதுன்னா அது வந்து செய்முறையு ரொம்ப வந்து எளித்து நம்ம வந்து அ அதுக்கு மெனக்கிட்டு இது எல்லாமே போ டனு எல்லா மசாலாவு சரி அதுக்கு சேவையான வந்து அ எல்லாத்தையுமே அரச்சு போட்ணுன் பெரிய வேலைப்பாடு இல்ல தேங்கா பால் இப்ப சாதம் வந்து நம்மளுக்கு வந்து நமக்கு வீட்ல பாஸ்மதி அரிசி இருந்தா பாஸ்மதி அரிசி போட்லா இல்லாட்டி நம்மளுக்கு நார்மல் வீட்ல என் ன அரிசி இருக்கோ அதையே நம்ம போட்டு செய்யலா தேங்கா பால்தா முக்கியோ அதுக்கு வந்து நம்ம வந்து தேங்கா பால் மட்டு அந்த ஒன்னு மட்டுதா ஒரு வேலைப்பாடா இருக்குமே தவர தேங்கா பால் ஊத்தி தி நம்ம நெய் ஊத்தி மொதல்ல நெய் ஊத்தி பாதம் ஆ முந்திரி பருப்ப போட்டு அதுக்கு அப்புறோ மெளகா வீட்ல மெளகா இருக்குன்னா மெளகா இஞ்சி பூண்டு விழுது இப்போ இஞ்சி பூண்டு விழுது இல்லாத உணவே இல்ல அதனால நம்ம இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சோ போட்டுட்டு அத நல்லா வதக்கிட்டு நமக்கு வெங்காயோ போட்டுக்லா வெங்காயோ நறுக்கி போட்டுட்டு அதுக்கப்புறோ அது ஒரு நல்ல வந்து ஒரு நறுமணம் நம்மளுக்கு கொடுக்கு அதுல வந்து நம்ம வந்து நம்மளுக்கு வேணுனா காய்கறி போட்டுக்கலா இல்லாட்டி நம்மளுக்கு என்ன வேணுமோ கொஞ்சோ நம்மளுக்கு அது இன்னு நல்லா இருக்கணுன் சொல்ட்டு நமக்கு எதாது எதுனாது வேணுனா பட்டாணி அந்த மாரி போட்டுக்கலா இல்லாட்டி நம்ம வந்து ஆ அசைவோ உணவாந்தா அசைவோ எதாது மீன் அந்த மாரி என்ன வேணுமோ நம்மக் கேத்த மாரியே அத போட்டுட்டு தேங்கா பால் ஊத்தி அது நல்லா கொஞ்சோ வந்து இதானோன அரிசி போட்டு உப்பு போட்டு போட்டாலே போது இதுல வந்து நம்மளுக்கு வந்து காரோ குடுக்குறதே இஞ்சி பூண்டு உழுது மெளகா மட்டுதா நம்ம வந்து இதர மசாலா அந்த மாரி எதுமே நம்ம இதுல வந்து சேக்க மாட் அதனால வந்து வயித்துக்குமே ரொம்ப நல்ல ஆமா
கண்டிப்பா நீங்க சொல்ற ஆ சாப்பாடு பாத்தீங்கன்னா கொழந்தைகளு சாப்புட்ற அளவுக்குதா நீங்க சொல்றீங்க எனா காரோ இருக்காதுன்னா அந்த பச்ச மொளகாவோட காரமு கொஞ்சமாதா இருக்கு அதனால வந்து அந்த அது கொழந்தைங்களு சாப்பட்ற விரும்பி சாப்பட்ற மாரிதா இருக்கிற மாரி இருக்கு எனக்கு பாத்தீங்கன்னா நெல்லிகா சாதோ நெல்லிக்கா சாப்பாடு பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா விரும்பி செய்வே அந்த நெல்லிக்காவ அரச்சு அத வந்து உப்பு மொளகா தூள் போட்டு அரச்சு அத வந்து பாத்தீங்கன்னா ஆ அ ஒரு கடாயில வந்து எண்ணெ ஊத்தி இந்த மாரி தாளிக் பொருல்லா போட்டு இதையு போட்டு நல்லா பச்ச வாசன போற வரிக்கு வணக்கி எடுத்துட்டு சாப்பாட போட்டு மிக் அ கலந்து சாப் றோ வைங்கள புளியோதரைக்கு இணையான சாப்பாடு நா சொல்லுவே அந்த அளவுக் வந்து அவ்ளோ அற்புதமா அந்த சாப்பாடு இருக்கு என்ன அது வந்து கொழந்தைங்களுக்கு குடுக்க முடியாது நீங்க கொழந்தைங்களுக்கு குடுக்குற மாரி விஷயம்லா நீங்க என்ன சொல்லுவீங்க வேற என்ன உணவு சொல்லுவீங்க
கொழந்தைங்களுக் கு வந்து கொடுக்குற மாரி உணவுனா என்னன்னா அவுங்களுக்கு வந்து இந்த மாரி தனித்தனியா உணவு குடுத்தா புடிக்காது சாதம் சாம்பார் காய்கறி எனா இதெல்லா வந்து தனித்தனியா சாப்பிறது பெரியோங்க விரும்பி சாப்டுவோ கொழந்தைங்கக்கும்போது ஒரே கலவை சாதம் அப்டின் சொல்றது அந்த ஒரே கலவி சாதத்திலயு வந்து நம்ளுக் வந்து நறைய காய்கறி போட்டா புடிக்காது அவுங்களோட விதமே வேற மாரி இருக்கு சிலருக் வந்து இந்த லெமன் சாதம் புடிக்கு சிலருக்கு இந்த மாரி தக்காளி சாதம் அந்த மாரி புடிக்கு சிலருக்கு வந்து அ கொட மொளகா சாதோ இல்லாட்டி நெல்லிக்கா சாதோ இந்த மாரி சத்துள்ள உணவு வந்து ஒரு சாதமா ஒரு வந்து ஒரு வகை சாதமா கொடுக்கும்போது அவுங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவுங்களுக்கு அதோட வெருப்பு வந்து ரொம்பல்லா இருக்காது அப்டின் போது அதுக்கு ஏத்த மாரி நம்ம வந்து ஆ வேற மாரி அதுக்கு வந்து ரொட்டியோ அந்த மாரி சப்பாத்தியோ போட்டு அதுக்கு ஒரு வந்து ஒரு மசாலா வெச் வெச்சு குடுக்றதும் உண்டு இந்த மாரி ஒரு வகை இ இதுல வந்து கொழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்புடுவாங்க
கண்டிப்பா கண்டிப்பா இந்த இந்த பதிவுல வந்து பாத்தீங்கனா இந்த சமையல பத்தி பேசவே ஒரு பெரிய ஒரு சந்தோஷ் மா நா உணர்ற ஏனா வந்து சமையல் வந்து எல்லாருக்குமே பிடித்த கலைன்னு ஒன் சொல்லலா அதே மாரி சாப்பாடு சாப்புறது எல்லாருக் மே ரொம்ப புடிக்கு நீங்க என்ன நெனைக்கிறீங்க
ஆமா அது உண்மதா நீங்க சொல்றது ஏனா சாப்பாடுங்குது நமக் சாப்பாடு சாப்ட புடிக்குனாலதா இந்த மாரி ஒவ்வொரு உணவு செஞ்சு செஞ்சு சாப் கு இல்லாட்டி நம்ம ஒரே உணவாக்கு காத்தால இட்லி சாப்புறது மதியானோ சாதோ சாப்புறது ஆனா நைட்டு நம்ளுக் என்ன வேணும்மோ நம்ம வந்து தோச செயோ நம்ளுக்கு என்ன மாரி இருக்கோ இதே உணவோ வந்து நம்ம வந்து மாத்தி மாத்தி இதே தா நம் சாப்புட்ருக்கோ நம்ளுக்கு சாப்பாட வித விதமா புடிக்கிதுனால நம்ளுக்கு இந்த மாரி விதவிதமா என்ன செய்யணும்னு ஆசைப்படுறதோ அத வந்து நம்ம வேறு விதமா செஞ்சு சாப்புட்றோ
கண்டிப்பா நானுமே அத உணர்ந்தே நீங்க வந்து நம்ம இப்ப இங்க மட்டு இல்ல நம்ம எங்க போனாலுமே வீட்ல இருக்கிற சாப்பாட விட வெளில போயி சாப்புற உணவ வந்து அதிகமா விரும்புவோ நம்ம நீங்க பாத்தீங்கனா நம்ம பள்ளிகளிலயு சரி கல்லூரிகளிலு சரி சரி இந்த வெளில போனாலு சரி நம்ப சாப்புட்ற உணவு நம்ப சாப்புற உணவ விட அடுத்தவங்க எடுத்துட் வர்ற சாப்பாட வந்து ஹ சாப்புட்டு நம்ம அதுல சந்தோஷமாகுறது தா வந்து எல்லாருக்குமே ரொம்ப புடிச்ச உணவுன்னு சொல்லலா நீங்க என்ன நெனைக்கிறீங்க அதுல
ஆமா நீங்க சொல்றது முழுக்க முழுக்க உண்மை உணவ பத்தி பேசிட்டு இருக்கும் போது நேரோ போனதே தெரியல கண்டிப்பா நம்ம இன்னொரு நாள் வந்து இன்னோ விவரமா இத பத்தி பேசலா சேரி நம்ம நா